வண வணக்கம் சார்
வணக்கம் சார் சொல்லுங்க சார் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்குங்க சார் டிஃபன் ஆச்சா சார்
ஆஹ இனிமேல் தான் சார் நீங்க
ஆ நம்ளுக்கு டிஃபன் ஆச்சு சார்
செரி சார் செரிங்க சார் செரி சார் என்ன பண்றீங்க? இல்ல இப்ப என்ன ஒர்க் பண்ணிட்ருக் கீங்க?
என்னயில்ல சும்மா ஒக்காந்து டி வி பாத்துனுக்கெ‌ சார்
செரி சார் செரிங்க சார் மேரி மேரேஜ் மேரேஜ் ஆயிருச்சுங்ளா?
ஆ அ மேரெஜல்லா ஆச்சு சார்
கொழந்தைங்க என்ன பண்றாங்க?
ஆ
குழந்தைங்ளா இருக்காங்ளா சார்?
ஆ பசங்க இருக்குறாங்க சார் ஒரு பைய ஒரு பொண்ணு
ஆ படிக்கிறாங்களா? வேலைக் போறாங்களா?
ஆ அ வ வேலைக் போயினுக்குறாங்க சார் பைய பொண்ணெல்லா ஆ அ உங்குளுகு அ இது படொ படொல்லா புடிக்குமா சார் உங்ளுக்க
ஆ மூவி நா பாப்பே சார் அதிகம் பாக்க மாட்டே
ஆ என்ன படொ
இந்த இப்ப ரீசண்டா பாத்தந்த க கருப்பு படந்தா சார் புரில சார்
ஆ
ஹலோ நீங்க சொல்லுங்க சார் என்னமோ சொ சொல்லுங்க சார்
ஆ உங்களுக்கு மூவீஸ் எல்லா பிடிக்குமா என்னது ஆ என்ன படோ பாக்குவோ ஜாஸ்தி என்ன படோ ஜாஸ்தி பாக்குவீங்க? ஆ
நா ஜாஸ்திலா எந்த படம் பாக்க மாட்டே சார் இந்த ரீசண்டா இந்த சூர்யா படோ வந்துச்சுங்ல கருப்பு அது மட்டு பாத்தே
கருப்பு சூர்யாது ஆ விஜய்து இந்த ஜனநாயகோ அதல்லா படோ பாக்க மாட்டீங்களா
ஆஹா அதெல்லா நா பாக்கல சார் இன்னு
ஆ உம் சாப்பாடுல உங்களுக்கு சாப்பாடுல என்ன சாப்பாடு புடிக்கு ஜாஸ் தி
நா சாப்பாடுல்லா எதுவு வெறுக்கமாட்டே அது புடிக்கு இது புடிக்குன்லா சொல்லமாட்டே சார் எது வேண்ணா சாப்புடுவே சார்
இது மட்டனு சிக்கனு வெஜ்ஜு ஜாஸ்தி புடிக்குமா இல்ல நான்வெஜ்ஜு ஜாஸ்தி புடிக்குமா வெஜ்ஜுல என்ன சாப்பாடு ஜாஸ்தி எத சாப்டுவீங்க?
அ சாம்பார் சாதோ தயிர் சாதோ இதா சார்
ஆ ஆ நான்வெஜ்ஜு
நான்வெஜ்ஜு எப்போது சாப்டற மாரிதா சார்
ஆஹா நான்வெஜ்ல என்ன சாப்பாடு ஜாஸ்தி பிரியாணியா இல் ல சிக்கனா மட்டனா
நாந்தா சொல்றனே நான்வெஜ்ல எல்லாமே சாப்டுவே சா சார் அதுதா இப்போ ஆமா ஆமா அது புடிக்குது புடிக் எதுவு ஒதுக் க மாட்டே
ஆ அது வா வாரத்துல வீட்லயே செய்வீங்களா இல்ல ஓட்டல்லயா ஜாஸ்தி
நா வேல பாக்கறது தங்கிதா சார் அதனால ஹோட்டல்லதா அதிகமா சாப்டுவ ஊருக்கு போனாதா என்ன எப்பயோ ஒரு டைம்
ஆஹா ஊருக்கு போனாதா சமிக்கிறது யாரு வீட்ல உங்களுக்கு மேரு மேரேஜ் எல்லா ஆயிடுச்சா
இல்ல சார்
இன்னு ஆவல யார் யாரு இருக்கறீங்க வீட்ல?
நா மட்டுந்தா சார்
இப்ப நீங்க மட்டு தனியா ரூம் எடுத்து நீங்க மட்டு தனியா இருக்குறீங்க
ஆமா சார் வேல பாத்துட்டு இருக்கேன்
இது என்னா ஆஹ் ஊர்ல யார் யார் இருக்குறாங்க
அம்மா அப்பா பிரதர் எல்லாம இருக்காங்க சார்
அம்மா அப்பா நீங்க மூணே பேர் இல்ல இன்னும் தங்கச்சி இருக்குதா அம்மா அப்பா நீங்க மட்டுமா இல்ல தங்கச்சி அண்ணா அக்கா ஆஹ் ஆஹ் நீங்க மூணு பேரு தான் வீட்டுல இருக்குது
ஆமா சார்
உம் அம்மா எதனா வேலைக்கு போறாங்களா
விவசாயம் சார்
விவசாயம் அப்பா
விவசாய தான் சார்
விவசாயம் உம் என்ன வேலைக்கு பொருங்க நீங்க என்ன வேலைக்கு போரங்க
நான் சிவில் ஒர்க்கு சார் கன்செக்க்ஷன் உம்
உம் ஊருக்கு எத்தன மாசு ஒருவாட்டி போவாங்களா இல்ல வாரத்துல ஒரு நாள் போவாங்களா
மாசத்துக்கு ஒரு டைம் போய்ட்டு வருவேன் சார்
ஆஹ் மாசதுல ஒரு நாளைக்கு
ஹலோ
உம் ஆஹ் அ அப்பறம் வந்து நம்ம நீங்க ஊருக்கு போனாக்கா எத்தனாலு ஊர்ல த்தங்குவங்க
ஒரு நாள்தா சார்
ஒரே நாளா
ஒரே நாள் தான்
மறுபடியும் வந்துருவங்க
சார்
ஆஹ் ம இது வேல எத்தநாளு வாரத்ல ஒரு நாள் செவ்வா ரெண்டு நாளா சண்டே மண்டே
என்னது சார் புரியல நீங்க கேட்கறது
உங்களுக்கு நீங்க வேலக்கு போறவங்க இல்லையா சாட்டர்டே சண்டே ரஜ் வாயல வ வெறும் சண்டே மட்டுமா
சண்டே மட்டும்தான் சார் ஞாயிற்றுக்கெழம மட்டும்தான்
ஆஹ் எங்கன டூருக்கு கீரு போயிருக்கக்குங்களா நீங்க
என்ன சார் என்ன சார் சொல்லுங்க சார்
இ டூர் எங்கன்னா வெளியூர் போய்க்கிறீங்களா நீங்க ஆஹ் எங்க ட்ரிப் போனதில்லை உம் நாங்க எல்லாம் ட்ரிப் எல்லாம் போயிருந்தோம் இருக்குங்க
சரிங்க சார்
சென்னை சென்னை
ஆஹ்
திருப்பதி இது எல்லாம் டூர் போயிருக்கு குளங்கள் நீங்க அதல்லாம் பாத்தது இல்லையா?
உம் நா பாத்தது இல்ல
உஹம்
ஆஹ் கோட்டிலிங்கேஸ்வரா போயிருக்குங்களா?
இல்ல சார் போனதுல்ல
ஆஹ் நாங்கள் அதெல்லா போயிருக்குதுங்க கோட்டி லிங்கேஸ்வர தரும ஸ்தலம் அகுக்கே
அப்டிங்களா
ஆஹ் திருப்பதி
செரிக்க சார்
உம் அவர்களுக்கு இது மாதேஸ்வர வேட்ட மாதேஸ்வர பேட்ட ஆஹ் மைசூரு சாமண்டிப்பேட்ட உம் தெரிமா அதல்லா போய்ருக்கிறிங்ளா இல்லயா
போனதுல சார் போனதுல இல்ல இப்பதான்மா விளைஞ்சுது
ஆஹ் ஆஹ் உம் ஆ கோயிலுங்களுக்கு எங்க நீங்க கோயிலுங்களுக்கு
லோக்கல்ல கோயிலுக்கு தான் சார் போயிருக்கேன்
என்ன கோயில் இருக்குதுலோ
நா அதிகமா கோயிலுக்கு ஒன்னு கருப்பு கோயிலுக்குதான் சார் போவேன் ஆமா சார்
திருவண்ணாமல போய்க்கிறீங்களா
போனதில சார்
உம் சென்னை
சென்னை ஒர்க் விஷயமா வந்துயிருக்கேன் சார் அவ்வளவுதான்
ஆஹ் அதுகோஷண உங்களுக்கு செயினலுல்லா செய்தி தெரியுமா
கட ஹோட்டல் கட சாப்பாடு தான் சார்
இல்ல செய்யறதுக்கு வரும் அது தெரியுமா தெரியாதா எதுவும் செய்ய மாட்டிங்க ஹோட்டலு தான் உம் நம்பளுக்கு எல்லாமே வரும் சமையல் செய்றதுக்கு ஸ்வீட்டு ஸ்வீட்டு இதல்செய்வாங்க லாடு பூந்தி
சேரிங்க சார் சேரிங்க சார்
சாதா குழம்பு எல்லாமே நாங்க செய்வோங்க
உம் ஆஹ் ஆஹ் அப்பறம் எப்ப எங்க நீங்க இப்போ ஊருக்கு போனாக்கா மறுபடியும் வரது எத்த நாளக்கி வருவிங்க
என்ன சார்
இப்ப ஊருக்கு போறங்கன்னு வச்சியா
சேரி சார்
மறுபடியோ எத்தன நாளைக்கு வருங்க நீங்க திருப்பி வேலக்கு போனன்னாக்கா
திருப்பி போனா எத்தன எவ்ளா நேரத்துல வருவேன்னு கேக்குறீங்களா காலையில போன சாய்ந்தறா தான் சார் வருவேன் எத்தன நாள் புரியல சார் நீங்க கேக்குற ஸ்லாங்கே புரியல
நீங்க இப்ப ஊருக்கு போங்க வச்சுக்கோங்க அது எத்தன நாள் உடன நீங்க
ஒரே நாள் தான் சார் ஒரே நாள் தான் சார் ஞாயி்றுக்கிழமைக்கு போயிட்டு திங்கட்கிழமை அன்னைக்கு வேலைக்கு வந்துருவேன்
ஊர்ல நிலம்லாம் இருக்குதா ஊர்ல
விவசாயம் பாத்தோம்ன்னு சொல்லிருக்கோம்ள சார் இப்ப நிலம் இல்லாம இருக்குமா
ஆஹ் அதுதான் ஆஹ் மாடு அதெல்லாம் இருக்குதா
ஆடு இருக்குது ஆடு இருக்குது கோழி இருக்குது
ஆஹ்
எல்லாம் வளர்க்கறோம் சார்
உம் எல்லாமே வழகுறீங்க உம் உம் கிராமம் ஆஹ் ஆஹ் அதது கிராமத்தில் அதெல்லாம் பார்த்துன்னு விவசாயம் பார்த்துன்னு இது என்னக்கு நிலத்துல என்ன இருக்குது அது தென்ன மரம்
வாழை சார்
வாழை என்ன வாழை
வாழையில நிறைய வாழை இருக்கு சார் நான் போ நான் போட்டிருக்கது ஏலரிசி போட்டிருக்கோம் கருற்பூரவல்லி போட்டிரு இருக்கும்
ஆஹ் ஆஹ்
அப்பறம் பூவும் போட்ருக்கோம்
அதா போர் போட்டுக்கறங்களா இல்ல என்ன ஆஹ்
காவேரி பாசனம் சார்
உம்
காவேரி பாசனம் அ
ஹலோ
ஆஹ் கேக்குது சார் சொல்லுங்க சார்
ஆஹ் வாழை என்ன அது எத்தன நாள் வருது வாழை வந்து நீங்க இப்ப விவசாயத்துல வக்கிறதுன்னா வாழை செடி
ஒவ்வொரு வாழையும் வந்துட்டு சார் ஒரு வாழை வந்துட்டு ஒன்பது மாசத்துல ஈன்றது
ஆஹ்
ஒரு வாழை வந்துட்டு பத்து மாசத்துல ஈன்றது ஒரு வாழை வந்துட்டு ஒன்றரை வருஷத்துல ஈன் றது
ஆஹ் ஆஹ் ஆஹ் அது அப்படியே நீங்க வெட்டுக்கு அப்படியே கொடுத்து இதெல்லாம் நீங்களே வெட்டி கொண்டு போய் விக்கிறீங்களா
வியாபாரி வருவாங்க சார் வியாபாரிகிட்ட மொத்தமா ரேட்டு பேசி வெட்டிட்டு போயிருவாங்க
ஆஹ் ஆஹ் அது வருஷத்துல எத்தன வெட்டு வருது வாழையில
ஒரு ஏக்கருக்கு ஆயிரத்தி நூணு நூறு வாழை சார்
ஆ ஒரு அதான் வருஷத்துல எத்தநடிருப்பு வெட்டுருங்க அந்த வாழை
ஒரு ட்ரிப்பு தான் சார் வெட்ட முடியும் ஒரே ட்ரிப்பு தான் வெட்ட முடியும்
அது மொத்தமா கொண்டுபோ அப்டியே வித்துடுங்க அப்படியே
வியாபாரி பேசி வாங்கிட்டு போடுவார் சார்
உம் உம் ஆஹ் வாங்கினு போய் வெட்டி எடுத்துன் போட்டு அவங்க வித்துறது
ஆமா சார்
ஆஹ் உங்களுக்கு அப்படியே நெட் காசு ஒரே டைம் கொடுத்துறாங்களா இல்ல அப்பப்போ கொடுப்பாங்களா
அப்ப அப்ப தான் சார் கொடுப்பாங்க
ஆஹ் ஹ் அந்த இலை இலை கூட வீக்குரிங்க
இலயல்லாம் வந்துட்டு இலயல்லாம் வந்துட்டு காய் வெட்ட மாரி இரு அழிவலை தான் இல இருக்கும்
ஆஹ் ஆஹ்
அது வாழ அழிக்கும் போதுதான் அந்த இலைங்கிறது வருவாங்க இலைங்கின்றது இந்த மாசங்க வரறதுதா பொறுத்துதான் சார்
ஆஹ் அதுதான் வாழை இல கூட ஆஹ் அதுதான் வெட்டி குடுக்குறாங்க அர்த்துன்னு போறாங்க வாழைல்லல்லாம் அது இ்வளன்னு இருக்குது
நீங்க கிராமமா டவுனா சார்
நாங்க வந்து டவுனு சார்
டவுன் டவுன்ல எங்க சார்
டவுன்லயா
ஆஹ்
ஆஹ் ஆஹ் ஆஹ் டவுன்ல நாங்கனாக்கா இததுல இருக்குதுங்க சார் தொலவுலது
இல்ல சார் எந்த ஊருன் கேட்டேன்
உம் உம் சொல்ல கூடாது உம் உம் அது ஊர்ல எல்லாம் சொல்ல கூடா சார் எந்த ஊருன்டு ஆஹ் அஹ்ஹ்
ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சந்தோஷம் நன்றி வணக்கம் ந உண்டான டைம் முடிய போகுது இந்த சார்